ஆ கேக்குதாக்கா
ஆ கேக்குது
ம் சூப்பரா இருந்துச்சு ஹாஸ்ட்டல் லைஃப் அப்டே சொல்லிட்டே இருங்க நல்லாருந்துச் எனக்கு புதுசாருக்குது என்னால ஹாஸ் படிச்சதே இல்ல பழகுனதும் இல்ல ஹாஸ்டல்னாவே ஒரு பயம் அச்சச்சோ அம்மா அப்பா விட்டுட்டு தனியா இருக்கணு மோ தனியா வாழணுமோ எல்லா வேலயும் நம்மளே செஞ்சுக்கணுமோ அப்டின் ஆனா சில நன்மைகளும் இருக்கு அப்டின்றது ஹாஸ்டல் லைப் இருக்கணும் ஏன்னா இப்ப என் பைய தா வந்தா ஃபோன் எடுத்துக்கறா
ம்
கம்பல்சரி ஃபோன் பாக்கறான் ஃபோன் பாக்காம அவனால இருக்க முடில ஆனா அந்த புள்ளைங்க நைன் டென் லெவன் டுவல் நாலு அந்த நாலு பசங்க ஒரே வயசு தா இருக்கும் அவுங்களுக்கு ஒரு ஃபோன் பாக்கணுட்டு ஆனாலும் கட்டுப்பாடோட பிள்ளைங்கல்லா இருக்றாங்களே அப்டினு தோணும்போது நெஜமாவே ஆச்சரியமா இருக்குது
இருக்றாங்க
ஆ
ங்க இ ரொம்ப குடும்ப சூழ்நெல காரணமா வந்து விட்டுட்டு போய்க்கறாங்க பேரன்ஸுங்க பெத்தவங்க அந்த சூழ்நெலைல இருக்கற பிள்ளைங்களும் இருக்கறாங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களும் இருக் றாங்க சிங்கிள் பேரண்ட் இருக்கற பிள்ளைங்க இருக்கறாங்க ரெண்டு பேரெண்டுமே இல்லாம இருக்கறவங்களு இருக்றாங்க தாத்தா வளர்ப்புல இருக்றவங்க தாத்தா இருந்து பாட்டி இல்ல பாட்டி இருந்து தாத்தா இல்ல இந்த மாரி இருந்து ஒரு சில பிள்ளைங்களும் இருக்றாங்க நெறய பாவம் அவுங்களுக்கல்லா பாத்தாக்க எங்களாலா முடிஞ்சது நாங்களும் எதான இந்த தீபாவளிக்கோ பொங்கல்க்கு ஏதாவது எங்களால முடிஞ்சது சின்ன உதவி ஒரு ட்ரெஸ்ஸு அவுங்க எடைல எதையோ அவுங்களுக்கு தேவ இல்ல அப்டின்னாக்க மத்த பிள்ளைங்கல்லா சாப்டும் போது மத்தப் ப பெற்றோர்கள் வரும்போது அவுங்க மனநில கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்களே அரவணைப்பு குடுத்துக்குவோங்க அவுங்கள பாத்து இவுங்க கஷ்டப்படக்க கூடாது அப்டின்றதுக்காக நாங்களே அரவணச்சுப்போங்க
புரியுது
எடைல ஒரு பொண்ணு வந்து அ இதாயிடுச்சு பெரிய பொண்ண ஆயிடுச்சு அந்த பொண்ணு வந்து யாருமே ஃபோன் பண்ணி சொன்னுங்க அதாவது சித்தப்பா கண்ட்ரோல்ல வளந்துனுக்குது வளந்னுருக்கற பொண்ணுக்கு சொன்னங்க இந்த மாரி பெரிய பொண்ணு ஆயிடுச்சு கூட்டிட்டு போறீங்களா அப்டின்னு சொல்லி கூட்டடுக்கல இல்லைங்க எங்களுக்கு வேல இருக்குது நீங்களே முடிஞ்சா பாத்துக்கறீங்களா அப்டின்னு சொல்லி சொல்லிட்டாங்க
ம்
அப்றம் நம்ம என்ன சொல்றது நம்ம வீட்ல இருந்தா நம்ம புள்ளைங்கள அப்டி விட்டுருவோங்களா அப்டின்னு சொல்ல சொல்லிட்டு ரெண்டு வாடன் இருக்கறங்க ரெண்டு வாடன்கள்ல ரெண்டு வாடனும் கொஞ்ச கொஞ்ச நல்லா செ த்தி காசு செப்போம் ட்ரெஸ் எடுத்து பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதல்லாம் செஞ்சு வெளியில அவ கட்டச்சு அவ்ளுக் பூவு பழம் ட்ரெஸ்ஸு அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்லயு நறைய பிள்ளைங்க அந்த கழுத்துக்கு போடுறது சைனுங்க நல்லாக்க ஒரு ஒ என்ன சொல்றது இந்த விசேஷ் த்துலா செய்யற மாரி நாங்களே ஒரு எங்க விடுதிலேயே நாங்களே செஞ்சிட்டுங்கோ அந்த பொண்ணுக்கு அதெல்லா பாக்கறதுலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு
கண்டிப்பா எவ்ளோ எனக்கு சொல்லும் போதே எனக்குல்லா ஆ சையா இருக் நம்ப ந இப்ப நாங்களல்லா வந்து இந்த பிள்ளைங்கல்லா மீட் பண்ணி பேசலாமா
ஆ பேசலாம் பேசலா
ஆ அது மாரி அலோவுடு
ஆ அலோடு என் வந்து பாத்த பேசிட்டு அந்த பிள்ளைங்களுக் கெல்லா ஒரு நல்லது சொல்லிட்டு இது பண்ணி கைட் பண்ணிட்டு போறதெல்லா உண்டு தா
இப்ப இந்த வயசுக்கு வரது பத்தி பிள்ளைளுக்கு நறைய பேருக்கு விவரோ தெரியாது ஆனா ஒம்பதா கிளாஸ்ல இருக்கும் போது சில பேரு தா வயசுக்கு வராம இருப்பாங்க மோஸ்ட்லி வயசுக்கு வந்துடுறாங்க அத பத்தி நல்லது கெட்டது சொல்றது அது மாரி ஆரம்பிச்சோ இல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதோ இல்ல ஆ ஏதாவது ஒரு டியூஷன் மாரி பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் வந்து ஆ அவுங்களுக்கு இப்ப நைன் டென் லெவென் டுவெல்ல என்ன சப்ஜெக்ட்ல என்ன டவுட் இருக்கோ அப்டின்னு நீங்க சொல்லுங்க நாங்க சொல்லி தரோ அப்டின்ற மாரிலாகூட பண்லாமா
ஆ பண்ணலா அது வந்து என்ன நம்பளுக்கு மேல எச்சம் இருக்கறாங்க எச்சம்களுக்கு ஒரு வார்த்த இப்டின்னு சொல்லிட்டாக்கா வாலன்ட்ரியாதா வந்து செய்யறாங்க லேடி ஸ்டாஃப் தா அப்டின்னு சொல்லி சொன்னாக்கா அவுங்க அக்செப்ட் பண்ணிட்டாக்கா நீங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு போலா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க லேடிஸ் ஸ்டாஃப்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க
ஆமா லேடிஸ் ஹாஸ்டலு வெளிய இருந்து ஜென்ஸ் வரக்கூடாதுன்றத ஸ்ட்ரிட்ட ஃபாலோ பண்ணிடுவாங்க
ஆ அது மாரி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அதெல்லா ஒன்னு சொல்ல மாட்டாங்க அக்சப்ட் பண்ணி க்கிறாங்க அதெல்லா ஒண்ணு இல்ல என்னன்னா வெளியில இருந்து வர்ற அந்த ஃபுட்டுங்க எதா ஒன்னு குடுத்தாங்கனா அதெல்லா அலோ பண்ணிக்கிறது இல்ல
ஆ ஆமா மத் ஆமா ஒருத்தவுங்களுக்கு நல்ல ஃபுட்டு் கடைச்சிட்டு ஒன்னொருத்தவுங்களுக்கு கடைக்கலனா அது பிள்ளைங்களுக்கு ஆச வரு அவுங்களுக்கு மட்டு இப்டிலா ஃபுட்டு குடுக்குறாங்களே நம்மளுக்கு வரமட்டேந்தே அப்டின்ற மாரி ஒரு ஆச வரு
அதனால வந்து அதெல்லா வாங்க வேணா அப்டின்னிறாங்க அதுல ஆயில் அதிகமா இருக் குமோ இல்ல எப்ப செஞ்சதோ இல்ல ஏதாவது விழுந்துட்ருக்குமோ இல்ல பழைய சாதமோ எப்படி இருக் க்குமோ அது பிள்ளைங்களுக்கு வந்து ஒத்துக்காது ஒரு பிள்ளைங்களுக்கு ரெண்டாயிரத்தை நூறுபா குடுக்குறாங்க நீங்க பிள்ளைங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா குடுக்குதுட்டு நீங்க இங்கயே தரமா செஞ்சு போடுங்க சமைச்சு போடுங்க
ஆ
அப்டின் சொல்லிட்டு எங்க வெளியிலருந்து வர்ற ஸ்பான்சர் எல்லா எதுவு வாங்கறதுல்ல
ஓ இப்ப கல்யாணத்துல நா கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கு நாங்க குடுக்கட்டாமா அப்டினா கூட ஒத்துக்க மாட்றீங்க
ஆமா அதெல்லா யாரு ஏத்துக்கறது கடையாது இவங்களுக்கு இங்கவே தரமா சமைச்சு போடுறாங்க வாரத்துல ரெண்டு நாளு சிக்கன் மட்டன் போடுறாங்க அப்ப இங்க என்ன கெடைக்காம இருக்குது அவுங்களுக் போய் இல்லாமன்றதுக்கு செவ்வா கிழம பூரி போடுறாங்க சப்பாத்தி இருக்குது கோதும தோச இருக்குது இட்லி இருக் குது ஊத்தாப்போ இருக்குது சேமியா கெடைக்குது பொங்கல் இருக்குது எல்லாமே இங்கேயே இருக்குது உப்மா இருக்குது அப்ப வேற என்ன பொடிஸ் சாப்டுருவாங்க ஃபுட் பாய்சன் ஆயிரு வெளியிலருந்து வர்றது எப்டி இருக்குமோ அதனால இருந்து அதெல்லா வந்து தவத்தறாங்க வேணான்னு சொல்லிட்டு
புரியுது புரியுது ம் நீங்க இப்ப உங்க கூட ரெண்டு பேர் நீங்களு ஒன்னொருத்தவங்க ரெண்டு பேர் வா
அம் ஆமா ரெண்டு வாடன்னு ரெண்டு வாடன்னு இருக்குறங்க
ஆ உங்களுக்கு மேல ஹெச் எம்மு
ஆ உன் எனக் மேல ஒருத்தரு நானு ஒருத்தரு ரெண்டு பேரு இருக்குவோங்க ரெண்டு பேருமே கைட் பண்ணுவோங்க பிள்ளைகளுக்கெல்லா பஸ்ல போயிட்டு வர்றதுனால ஒரு நல்லா இதா சொல்லி குடுக் ரொம்ப குட்டச்சு பேட் டச்சு பத்தி சொல்லி குடுக்கலா
ஆமா
கொஞ்சோ வயசு இருக்கிறவங்கள பாத்து ஒதுங்கி நின்னுக்கங்க பயனுக்கிட்டல்லா இப்டியெல்லா பேசக் கூடாது செய்யக் கூடாது எப்டியெல்லா உங்களுக்கு நல்ல தொடுதல் இருக்குதா எப்டி தொடுறாங்க என்ன பண்றாங்க அதெல்லா பாத் த்து நீங்க கவனிச்சுக்கோங்க அப்டின்னு சொல்லி கைட் பண்றங்க புள்ளைங்க கிட்ட நம்மளு பே சுணு கொறஞ்சது ஒரு நாளைக்கி ஒரு பிள்ளைங்க கிட்ட ஒரு அஞ்சு நிம்ஷமாவது குறஞ்சது பேசணு இன்னைக்கி என்ன நடந்தது இன்னைக்கி வெளியில போயிட்டு வந்த நீ என்னன்னல்லா பாத்த
ம்
நீ எத பாத்த நீ என்ன இதுப் பண்ண உனக்கு என்ன புடிச்சிருந்தது உனக்கு என்ன கெட்டது நடந்ததா நல்லது நடந்ததா பாத்தது ஓகேவா நீ கிளாஸ் டீச்சர் வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க மூலியமா நீங்க என்ன தெரிஞ்க்கினு
ம்
அப்டின்னு பிள்ளைங்க கிட்ட நம்மளு மனசு விட்டு ஒவ்வொரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷோ பேசனு ஏனா அவங்க அ பெத்தவங்கள பிரிஞ்சு நம்மகிட்ட இருக்கிறதுனால அதனுடைய எக்கோ நம்மகிட்டதனே பேசுவாங்க
ஆமா ஆமா
அதனால வந்து அது அவங்க கிட்டதா நம்ம பேசனு
ஓ இப்ப பிள்ளைங்களா வந்து வீட்ல இந்த மாரில்லா பிரச்சன நன்தது அதனாலதா என்ன ஹாஸ்டல்ல சேத்துட்டாங்க இந்த குடும்ப கஷ்டத்தினாலதா அப்டிலா வந்து உங்ககிட்ட நெறைய பேரு
ஷேர் பண்றாங்க ம் ஷேர் பண்றாங்க ஷேர் பண்றாங்க
ஓ
அப்பா இல்ல அம்மா இருக்கறாங்க அம்மா இல்ல அப்பா இருக்கறாங்க அவங்ககிட்ட இருந்தா அவங்க இப்டியெல்லா பண்றாங்க செய்ய றாங்க வீட்லே அப்பாவே இருந்தா கூட அப்பா அம்மா ரெண்டு பேரு மே இருக்கு வீட்ல கூட அப்பா டரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து தெனமு அம்மா அடிக்கிறாங்க செய்யறாங்க சாப்பாட்டுக் கு அம்மாவ ஒழுங்க கொண்டு வந்து போடுறதுல அம்மாதா சிரமபடுறாங்க அம்மா சரியில்லனா அப்பா பாத்க்கிறாரு செய்யறாரு இத் இதெல்லா இந்த மாரி இதெல்லா ஒரு விஷ்யத் ஒரு சில விஷயங்க எல்லா அதுவு ஷேர் பண்ணுதுங்க பிள்ளைங்க ம் நல்லா பழகுறாங்க
ம்
சொல்றாங்க
இப்ப எழுவது பேருக்கு டெய்லி அட்டெண்டன்ஸ்சு அவங்கள டெய்லி செக் பண்றது அ இப்ப அவங்க தல வார்றாங்களா நெயில்ஸ் கட் பண்றாங்களா அழகா டிரஸ் போட்ருக்காங்களா இல்ல கிழிஞ்ச ட்ரஸ் போட்ருக்காங்களா இல்ல ஷூ நல்லா இருக் க்கா சூப்பர் நல்லாருக்கா இது எல்லாமே நீங்க வாட்ச் பண்ணுவீங்க
ஆ வாட்ச் பண்ணணு ஒவ்வொரு புள்ளைங்களு நம்ள மானிட்ரு பண்ணி காலைல போம்போது அவங்கள பாத்தம்லனா சொல்லிட்டு போயிடுவாங்க வெளில சைன் பண்ணும்போது நம்ம ஒக்கார்ரம் இல்லையா
ம்
அப்பவே ஒவ்வொரு புள்ளைகளு நம் நோட் பண்ணிடுவோம்ப எவ்ரி சண்டடே அவங்களுடைய இது என்ன வேல தலைக்கி குளிக்குவாங்க தல காய வச்சுக்க சொல்லும்மா எடைலலா தலைக்குளிச்சா இந்த கோல்டு ஒக்காந்துரு தலவலி புடிச்சிக்கு தலபாரம் புடிச்சிக்கு அந்த மாரின்றதுனால வீக்லி ஒன்ஸ் அன்னைக்கு குளிக்வாங்க தலை குளிக்வாங்க அன்னைக்கு வந்து அவுங்களுக்கு அந்த நைல்ஸ் எல்லா கட் பண்ணி அன்னைக்கே எல்லாமே செக் பண்ணி பாத்க்கோங்க ஏனா மத்த நாள் எல்லா வந்து காலைலே அவுங்க எழுவாங்க ஸ்டடி ஒக்காருவாங்க எழுதுறன் குடிக்கறது குடிக்கறது அவுங்க குளிக்கிணு ட்ரெஸ் பண்ணு ரூம் செக் பண்ணுறது அதனால அந்த டைம் இருக்காது அவுங்களுக்கு நயல் கட் பண்றத்துக்கு தா இதுக்கு அதா அதனால வீக்லி ஒன்னு இந்த சண்டே கட் பண்ணி எல்லாமே செக் பண்ணிக்குவோ
சூப்பர் சூப்பர்கா சேரி சேரிக்கா அப்போ பிள்ளைங்க இப் ப்ப வெளிய போயிட்டு வராங்க இல்ல அ லீவ் போடணு பசங்களுக்கு உடம்பு சரியில்ல லீவ் போட்ணு நா ஹாஸ் சொல்லி இருக்குறே சொன்னாலு அலோ பண்ணிருவீங்க
ஆ வெளில போயிட்டு வர அப்டின்னாக்க அது வந்து என்னனா நம்ப சமைக்கறவங்க இவங்க யாராவது இருக்கு றாங்க ரொம்ப எமெர்ஜென்சி கிட்ட அவுங்க பேரன்ஸ் வர முடியாத பச்சத்துல ரொம்ப எமர்ஜென்சி போயி ட்டு வர்ணு அப்டின்னாக அவங்க யாராது ஒருத்தர் கூட்டிட்டு போவாங்க அப்டி இல்ல பரவல்ல ஞாயித்து கெழம அப்பா அம்மா வந்தாங்கலானா மூமண்ட்ல சைன் பண்ணிட்டு அவங்க தா கூடிட்டுனு போணு
ம் ஹும் இப்ப ம திங்க கெழமைலந்து வெள்ளிக்கெழம எனக்கு ஒடம்பு சரி இல்லன்னா நா ஹாஸ்டல்ல இருந்துக்லா
ஆ ஹாஸ்டல்ல இருக்கலா லீவ் போட்டு அது ஸ்கூலுக் இன்ஃபார் பண்ணிட்டு இருந்துக்குலா
ம்
ம் ம் ஸ்கூல்ல இன்ஃபாம் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிக்கினு மறுநாள் வந்து வாடன்க சைன் பண்ணி குடுத்துட்டு நேத்து வந்து இந்த பிள்ள வ ந்து லீவு எடுத்துர்ச்சு என் விடுதில என் கண்காணிப்புலதா இருந்துச்சி இன்னைக்கு வந்து அனுப்பி வைக்கிறங்க ஸ்கூலுக்கு சொல்லி நா சைன் பண்ணி அனுப்புனங்களங்க அத எத்துக்குவாங்க ஸ்கூல்ல
சேரி சேரி சூப்பர் சேரிக்கா சேரி திருப்பியு நா கால் பண்றே கா பேஸ்லா
ஆ சேரி தேங்க்யூ